எய் கேக்குதா ஆ
கேக்குதான் ஜிவி
ஆ கேக்குது வி என்னனே தெர்ல வி கோளாறு இருந்து ச்சே
அப்படியா சேரி அப்றம்
நீ சாப்டியா நான் சாப் இட்டுதா வந்த நீ இட்லி தக்காளி சட்னி சாப்ட்டு வந்தேன் சீக்கிரமா சாப்பிடுவாங்ளா இங்க செரி அவுங்க கூடடி சா ட்டு ஒரேடியா வந்துட்டே ஆ
ம் ம் நீ ஒரு அம்பது பச்ச மிளகா போ அம்பது ஆ கேக்குது அம்பது பச்ச மிளகா போட்டா சட்னில
செஞ்சாதா சாப்பிடுறாங்க புடிக்குது
நல்லாதா இருக்கு ஆனா கார சாரமா ஒரு மூணு ஒரு மூணு அந்த மாதிரிதான் போடுவ
புள்யா எது மூணு போடுவீங்ளா
மூணு பச்ச மொளகாடி பச்ச மொளகானா ரொம்ப காரோல்ல
நாங்க வந்து காஞ்ச மிளகா, பச்ச மிளகா நாங்க பச்ச மிளகா, காஞ்ச மிளகா மிக்ஸ் பண்ணி மூணு மூணு போடுவோ இப்ப கொறச்சிருக்கோ ஆ இப்ப கொறச்சிருக்கோ ஃபஸ் ட் எல்லா அள்ளி கைல கொல்ற அளவுக்கு அள்ளி போ
ம் நா ஆனா நல்லாதா இருக்கு காரமா சாப்ட்டா நல்லா சாப்பில்லா நல்லாதா இருக்கு
கெட் காலி காலி பண்ட்டோ
ம் ம்
என்னா பண்ணுது உன் ஃப்ரெண்டு உன் தீபிகா எல்லா
அ இல்லயோ நா எங்க யாருகிட்டயுமே பேசறதே இல்ல
காலேஜ் முச்சிட்டாங்க வேலைக்கு போறாங்ளா இல்லையா என்னனு தெர்ல
அ அதுதான் ஒண்ணுமே புரில எனக்கு
தீக்ஷ்றாதா எதோ ஒர்க் பண்ணிருந் க்கு அப்டின்னுச்சுங்க ஷிஃப்ட் பேஸ்ல
ம் ம் எதனா இன்டகரா டேட்டா பேட்டரீஸ் அப்டிதா எதனா போயினு இருக்கு
அப்டிதா போகுதுங் போல ஆனா ரென்சி இன்னு போகலன்னு சொல்லுந்துது தங்கத்துகிட்ட ஒரு நாள் நா கேட்டேன் ரென்சி வேலைக்கு போய்ட்டானு இல்லன்னுச்சு இன்னு போவல சொல்ச்சு இவுர் எதோ எதோ எக்ஸாம் ட்ரை பண்ணுது போலருக்கு என்னமோ எக்ஸாமாமே பாண்டில எதோ சொல்லுச்சி ஆ அது மாரி எதோ எக்ஸாம் போய் எழுதுடி ட்டு வந் நாட்டிகம் போச்சு போலருக்கு இப்பதானே நடந்தது போல அதா எல்லா போய் அதா எழுதிருக்குங்க பாண்டில எல்லா து இதுவு போய் எழுதிட்டு வந்திருக்கு போர் அடிக்குதா சும்மா நோட்ஸ் எடுத்து வீட்லதா ப ஒண்ணு க எல்லாரு வீட்ல இதா சொல்றாங்க போலக்குது கவர்மெண்ட் வேல எதனா ட்ரை பண் பண்ணுன் சொல்லவே இப்டி பண்ணிருக்கு அதுன்னமோ கால்லவு எழுதனமா குரூப் அதா பேப்பர் ஒன் பேர் டூ அந்த மாரி ஒரு நாள் ஃபுல்லாந்து எழுதிட்டு வந்துருக் ருக்கும் போல எதுன அப்றோ கேக்கல நா அத் அது அ ஆரிவொர்க்கே அதுக்கு போது ஆனா என்ன ஒன்னு அதுக் வந்து ரிலேட்டிவ்ஸ் குடுக்கறதுனால அதுக்கு காசு கரெக்டா குடுக்க மாட்றாங்க போல
ம் ம் அது வந்து தனியா ஆனா அதுலயுமே அதுக்கு நல்லா வந்திச்சி
வந்துச்சி மேம்லா கூட அதுக்கு எதோ ஆடர் குடுத்தாங்கதானே படிக்குமோதே
ஆமா நெறய ஆடர் அதுக்கு வந்துச்சு கல்யாணனா டக்கு டக்கு எடுத்துச்சு
ஆ ஆனா அதா இந்த மாரி வெளியாளுங்க யாருனா இருந்தா காஸ் குடுக்குறாங்களா கரெக்டா ரிலேட்டிவ்ஸ் குடுக்க மாட்றாங்களா அவுங்கம்மாவு செரி பு ரிலேட்டிவ்ஸா இருக்காங்க கேக்க முடில செரி விடு நா வாங்கி தரேன் சொல்லிட்டு விட்டுறாங்களா அதனால இது கடுப்புல வுட்டுருச்சா என்னன் தெர்ல
அத அதேயே நல்லா பண்லா அது அழகா என்ன பண்லானா அவுங்க வீட்ல அழகா ஒரு பேனர் மாரி அதுக்கு ஆரி ஒர்க்குன்னு சொல்ட்டு ஒரு குட்டியா ஒரு
எதோ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி அந்த பேஜ்லலெல்லா போட்டுணுருந்துது
இருந்தாலு அப்டியு பண்லா இருந்தாலு இந்த பேனர் மாரி வீட்டு எதிர்க்க வக் க்லா வச்சென்னா இப்ப நெறய பேரு வீட்ல வந்து இந் மாரி கேக்லா செய்றாங்கல்ல அவுங்க வீட்டு எதிர்க் பாத்தா ஃபோன் நம்பரு இந்த இதெல்லா போட்டு அழகா பேனர்ல ஆ அந்த மாரி வச்சாலு இதுக்கு நெறய பேரு வருவாங்க அந்த மாரி பண்லான்
இது சொன்னா கேக்காது அதுனால ஆனா இதா ஏக்னவே சொல்லிடின்து இன்ஸ்டா பேஜ் ஓபன் பண்ணி பாக் பப்ளிக் மோட்ல போட்டா பாத்து ஆடுர் குடுப்பாங்கன் சொல்லுச்சி அதையு விட்ருக்கு போல கொஞ்ச நாள் போட்டுன் அதா அது பண்ணமோது போட்டுனுருக்கு இப்பதா பண்ணலல்லாதா உட்ருக்கு போல அதுக்கே ஒன்னு போட்லயா எல்லாருக்கும் போட்டு குடுக்து அவுங்கம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கு உன்னு இதுக்கே உறுபடியா ஒன்னு போட்ல போல ஒன்னே ஒன்னு போட்டுருக்குன் நெனைக்கறே எதோ ஒருதடவ ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டு இது நா போட்டன்னுச்சு ப்ளஸ் சப்போட்
எங்க நா யார்கிட்டயுமே எதுமே பேசுறதேல்ல அப்டி எப்டி ஒரு மார் டைமே ஜிவி
டைமே இல்ல படிக்க காலேஜ் போவ்ம்போது கரெக்டா இருக்கு அப்டீன்ன
ஆ அம் இப்பவ இப்பயே ஒனக் எத் தெர்தா அது மாரி வேலைக்கு போயிட்டு வந்தா ஆறு மணிக்கு வந்தா அப்டியே எதாது ஒன்னு செய்வ செய் யோ ஒரு ஏழு மணி ஆய்டு எதாது செஞ்சு சாப்பற்துக்கு சும்மா ஸ்நேக்ஸ் மாரி எதுனா அதுக்கப்றோ ஏழு ஆய்டு அப்றோ இந்த மாரி கஞ்சி எதனா பண்ணிட்டிருந்தனா அப்டியே டைமே ஓடிடு இப்ப என்ன பேசற்து சொல்லு நீ
சேரி வுடு அப்றோ என்னா பண்றது தீபிகா அழகா நல்லா வே ஃபங்க்ஷனிது நல்லா சுத்தின்ட்டு ஆன்ட்டி மாரி இருக்கு ஆன் லே மாறி போச் சி தீபிகாக்கு எனக்கு இப்பதா அவுங்கம்மா மூஞ்சி தெரிற மாரி எனக் ஃபீல்லாவுது அவ்ங்கம் ன்னே நிக் ஆ உனக்கு தோணுச்சா எனக் ரொ நா ஜும் பண்ணி ஜும் பண்ணி பாத்
எனக்கூ அந்த பச்ச கலர் பொடவ ஒன்னு கட் ட்டி போட்டுந்துதுல்ல அப்டியே அவுங்கம்மாதா அது அப்டியே நா அவ் வ அம்மா கருவடைஞ்ச மாரி கொஞ்ச மூஞ்சுல இருக்கூ அதே மாரி அப் அப்டியே அவங்க அம்மா மாரி அந்த இடுப்பு பகுதி அந்த வெய்ட்டு ஆளு எல்
ம் அப்டியே இருக்க இருக்க வெய்ட்டு போட்டுட்டே வேற போவுதா அப்டியே அவங்க அம்மா மாரி தா இருக் கு அப்டியே கண்ணு கீழே அதுக்குமே கருவலைய மாரி ஏதோ வந்துருச்சு அவங்க அம்மாக்கு அப்டி தானே இருக்கு இது தூங்கறதில்ல ஐ ஆமா நம்ம கல்யாண ஆத்துக்கு முன்னாடி நம்ம கூட சிலிம்மா அழகா இருந்ததுல்ல
ஆமா ஆ ஸ்லிம்மா நல்லா பொடவ கட் லட்சனமா இருந்தது இப்ப என்னன்னா அனியா இது ஆண்டி
இது இப் இப்பவே நெனச்சாலு பண்ணலா வெயிட் லாஸ் ஏ பண்லேன் தெரில அங்க பாண்டில இல்லாத ஜிம்மா ஆ ஜாயின் பண்ணி பண்ணலா என்னானே தெர்ல பண்ண மாட்டேந்து புடிக்கல போல இருக்குது அதெல்லா பண்றது அதுக்கு இத்தனைக்கு வீட்லதா அபி இருக்கு அதுதா மானவரியா ஜங்க் ஃபுட்லா அது வயத்துல கொழந்த இருக்கம் போதே ஜங்க் ஃபுட்ஸ் சாப்ட்ட ஆலே அது அப்புற என்னா எங்க மதிக்கு இது சேரி வுடு ஏன்னா பண்ட்டு போட்டு
நானு அதேதா செய்வே ஒன்ன மாரியே தா நா
நா ஆமா ஆமா உண்மையா இத விட உன்னு ஒரு சில ஃபோட்டோல்ல அப்டே தெரிது அப்பட்டமா டீ பில வச்சிருக்கு பாரு புரொஃபைல்ல அ து பால்சூம் அத எடுத்து பாரு சுத்தமா அப்டிதாங்குது
ம் ம்
ஃபஸ்து அது அது அப்டியே மூஞ்சு ஒட்டி போய் இருந்ததுல்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதெல்லா அப்படி இல்ல இல்ல இப் ப அதனால அவங்க அம்மா மூஞ்சி வந்துருச்சு போல
சாப்பாடு கீப்பாடு எதனா ஹெல்தியா குடுத்
ஆஹா என்னப் ஆ இது எப்ப பாத்தாலு எப்ப பாத்தாலு மாலு அது இதுன்னு போய் சுத் துதுல்ல கண்டதுதா வாங்கி சாப்டு கண்டிப்பா நைட் அவுட்டு ஆ அதுதா நைட் அவுட்டு மா னிங் அவுட்டு டு கெளம்பிடுதுனே எங்கன்னா டூரு ப பையனுக்கு எப்டி நல்லா என்னா குடுக்குமோ ஒரு வேல பையன பக் கூட வச்சிருக்கிறதுனால ஜிம்லா போ முடில இல்ல வீட்ல தா அபி இருக்கு ஒர்க் போகுதா ஒண் ணுல்ல என் அது நென்ச்சா வீட்லேயே எக்சைஸ் பண்ணி அது வெயிட் லாஸ் பண்லா
கார் எல்லா வாங்கிட்டாரு அவ எப்படிதா அந்த வேல மாறுனதுக்கு அப்புற ஜிக்ன இருக்கு
ஆ ஆமா ஆமா அபி அது செக்னல் காரா இல்ல அது
ஆஹா அது இந்து வ செகேண்ட் ஹாண்டு தா இருக்குனு நெனைக்கிறே எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒ ஃப்ரெஷ் கார் மாரி தெரில ஆமா ஆமா நல்லா சு த்துரவங்க தா அது இல்லாம ல ஓரவத்தி வாங்குனாங்களா ஒய்ஃபு வாங்குனதுகப்பற இவ இவங்க வாங்கி இருப்
எங்க பாத்தாலு கேர்ளா இது இதன் சுத்தின் ஜாலியாதா இருக்குது அது கூட இதுங்க இதுங்க காலேஜ்ல இது மாரியே குளோஸா இருந்ததுங்க ஜெயப்ரீத்தி தீட்சணா ரென்சி ஆ ஜெய்ப்ரீத்தி பேசுமே ஒன்டி இவ்ளோ க்ளோஸால்லா இல்ல
ஆ நானு அதா நென்ச்சே என்னமோ அவ்ளோ குளோஸா அப்டியே எங் க போறதா இருந்தாலு ந
ஆ போஸ்ட்டு போ ஹா போஸ்ட்டு போட்டு தாக்குதுங்கப் பாக்க முடில எப்பா பத்தாலு எல்லா வேற ஆட் பண்ணி எல்லா போட்டதே ஒரு ஒரு ஆளு திரும்ப திரும்ப போடுதுங்க
அதுங்க ஆனா என்ஜாய் பண்ணுதுங்க அப்புடிதான் இருக்கணும்
அப்பிடிதான் இருக்கணு அவுங்க வீட்லியு எல்லாம் புரிஞ்சிக்குனு ஃப்ரெண்ட்ஸ விட்றாங்க பி கொஞ்ச நம்பறாங்க
விட்றாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் போகட்டு நம்பளு அந்த மாரில்லாம் மீட் பண்லா மேரேஜ் ஆனது பிறகு கூட சொல்றேன் நானு மேபி ஹஸ்பண்ட் நல்லா இருந்தாங்க அப்டின்னா அந் இந்த மாறி நம்ம மீட் பண்லா கண்டிப்பா இப்பிடிதா பின்னல்லா இருக்கறது ஒரு லைஃப் ஃபு அப்ப அப்ப என்ஜாய் ப அதுங்க நல்லா என்ஜாய் பண்துங
அதுங்க உண்மையா எங்கன்னா ஒரு அதுக்குள்ளயதா ஓப்பனா சொல்லுதுங்களே எங்கன்னா போவுன்னா கூட இப்ப ஒன்னேது தீபிகாவே ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி பேசுந்தப்போ அதுவா சொல்ச்சி எங்கனா போனா ரென்சிக்கு ஃபோன் பண்றுவ தீக்ஷணா ஒரே வீட்ல இருந்துச்சுங்கல்ல ஃபோன் பண்ணா ரெண்டு பேரு வந்துருவாளுங்கடி நாங்க ரெண்டு மூணு பேரு சேந்து போய் ஸ்கூட்டில ஏதாச்சு என்ன திங்க்ஸ் வாங்கறதா இருந்தாலு ஒன்னா தா வாங்குவோ அப்டின் சொல்லுது பக்
அ அதுக்கிட்டே இருக்குது எல்லாமே பொருள் வாங்க பாண்டி எல்லாம் ஃபுல்லா பஸாரா இருக்குது
அழகா வாங்கி வேலைய முட்ச்சிற்துங்க இங்க இருக்க மணிமலா வீட்டு பா பக்கத்துல என்ன ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கூட இருக்காது ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கூ அவுங்க வீட்டுக்கூ எங்க வீட்டுக்கூ விடவே மாட்டாங்க எண்ணி பாக்ற அளவுக்கு தோ அவுங்க வீட்டுக்கு நான் போயிருப்ப ம் அதா ஆஃப்டர் மேரேஜ் இதான் நம்ம இஷ்டத்துக்கு இருப்பமா இல்ல அதுவு எப்டி அமையு ன்னான் தெர்ல பாத்தாதான் தெரியு ன்னாகதுன்னு என்னமோ போ ஐயோ ஐயோ ம் யூனிவர்சிட்டியில படிக்க போறே அப்படின்னுச்சு தனபா அது கத ஊத்தி மூடிக்கிச்சி
ம் ம்
காமெடி பீஸு ஃபோன் பண்ணி யூனிவர்சிட்டில படிக்க போறேன் காலேஜ் படிக்கும் போதே சொல்லல அது
ம் கூம் சொல்லிந்தாங்கடந்தது
அதின்னாப் பீட்ரு வுட்டுது இப்ப பாத்தா கால்வலி கைவலி மூட்டு வலி இந்த இது பண்ற அது பண்றேனுது அதுப்ப ம் முப்பத் ஆ அதுவு எனக்கு கால் பண்ணி சொல் சொல்லுது அபி மு முப்பேத்தேழு மாப்ள கிட்ட பாத்துட்டாங்கடி ஒன்னமு எ அவுங்க அ ஹஆமா ஒண்ணமு அவுங்க வீட்ல புடிக்லயா இத பிடிக்கலன்னு சொல்லல போல அவுங்க வீட்ல வீட்லதா மாப்ளைய புடிக்கிலியா
அவுங்க வீட்ல மாப்ளைய புடிக்கலையாம்மா
ஆமா ஆமா
அருமையான பதில்
ஆ மாப்ளைக்கி பொண்ண எல் வர முப்பத்தேழு மாப்ளைக்கூ அப்ப பொண்ண புடிச்சுக்குது
ம்
நல்லாருக்குல்ல இது
அதுக்கேத்த மேறி சொல்ற
ஹ எப்பனா ஃபோன் பண்ணு அபி திடீர்னு வீடியோ கால் பண்ணி வீட்ட சுத்தி காட்டுது சம்பந்தமே இல்லாம எனக்கு புரி நல்லாதான் பேசினுருக்கு திடுக்குன்னு என்ட்ட சொல்லாமயே ஃபுக வீடியோ கால் பண்ணிருது அட்டன் பண்ணுனு என்ன டார்ச்சர் பண்ணுது செரின் சொல்ட்டு அட்டன் பண்ணா என் மூ ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணு அத விட்டுட்டு கிச்சன் லா சுத்தி காட்றது தொடப்த்த வெச்சுனு பெருக்கின்னு பேசறது மாடில போய் காட்றது இவுங்க என் மச்சி இ இந்த மார்ல்லா பண்ணுது அபி எனக்கு அது கால் அட்டன் பண்ணி பேசவே பயமாருகுது வர வர அதனால்தா நாஅதுக்கு இப்ப ரீசன்ட்டா பாத் துல எதோ ம் இது இல்ல எதோ காயமோ எதோ வந்துருக்குல்ல அதுக்கப்றந்தா எனக்கு ஃபோன் பண்ல ஓ அது கூட ஸ்டாட்டிங் ஸ்டேஜ்ல பண்ணி சொல்லிச்சு இது மாதிரி ஆயிச்சினு அப்றோ பண்ண நா ஒரு நாள் அதுவா தா பண்ணுது நம்முளு ஒரு நாள் பண்ணணூன் நெனைச்ச பண்ணல
நானு ஆனா ஒரு நாள் நெனச்சந்தா ஆனா அது வந்து அந்த மாரி கொணோலா அதுக் நல்லாருக்கூ பண்ணி பேசுன்ட்டு ஆனா செரியான இன்னொரு சைடு
ஆனா அது அப்டின்னா இப்டின்னா பிகாஸ் வீட்லருக் குல போர் அடிக்கூ இப்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுகாகே ஃபோன் பண்ணுது ஏ அமிழ்தாகூட பேச கூடாதா ரேவதி கூட பேஸ் ச கூடாதா அவுங்கூடே இப்ப டச்சில்லியா ஓபனாவே போய் சொல்லுது சும்மா எல்லா ஒன்னா இருக்கமாரி காட்டுறாங்களே கண்டி இவுங்ளுகுள்ள அவ்ளோலா அமிழ் தாலா கொஞ்ச டச்லே இல்ல போல கனிதா ரொம்ப க்ளோஸா இருக்கா பேசுமா ஆ ரேவதி எப்பனா பேசுனா பேசுவாளா அமிழ்தாலா அஹாவா
ரேவதி கூட எங்க வேலைக் போகுதா போத்தீஸ்ல
செய்தாம் எதோ கட்டுபுடியாவுது போவுது ஏ ஏ அது படிச்சதுக்கு போ படிச்சதுக்கு அது போயிருக்லாமே ஏ அப்டி எடுத்துதுனே எனக்
அது போத்தீஸ்ல என்னா வேலை செய்துன் தெர்ல அதா பெர்ஃபெக்ட்டா படிக்கூ நம்பர் ஒன்னா சேர் பரவால்ல ஃபேமிலி சிட்டுவேஷனார்